வணக்கம் தோழர்
வணக்கம் தோழி என்ன பண்ணிடுருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நாங்க நலமாக இருக்கிறோம் தோழி நீங்கள் தோழர் நீங்க நலமா இருக்கீங்களா
நலமா இருக்க தோழி
ஆ சொல்லுங்க தோழர் என்ன ப டாபிக்குள்ள போலாமா தோழர் சொல்லுங்க தோழர் நீங்க கால் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க
ஆ நீர்ன் நீரோட அத்தியாவசியத்த பத்தி பேசலாமா தோழி
புரில தோழர்
தண் தண்ணீரோட அத்தியாவசத்த பேசலாம தோழி
தண்ணீர் ஆ ஆ பேசலா தோழர் சூப்பர் டாப்பிக் ஆ நல்ல தலைப்பு நா நமக்கு வந்துருக்குது தண்ணி இல்லாமல் இன்னிக்கி ஒரு மனுஷனால கூட ஒரு ஒரு ஜீவன் கூட இருக் க்கவே முடியாது தோழர் அதுவு இப்ப நம்ம நடந்துட்டு இருக் க இந்த மே ஜூன்லா பாத்தீங்கன்னா தண்ணி ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியோ எந்த ஒரு விஷயத்துக்குமே செரி தண்ணி தா நம்ம சமைக்கிறதா இருக்கட்டு ஆ எல்லா விஷயத்துக்கு தண்ணின்றது ரொம்ப தேவையான ஒரு வ பொருள் தா இல்லயா தோழர் தோழர் நீங்க லைன்ல இருக்
தண்ணீர் வந்து ஆ இருக்கோம் தோழி தண்ணீர் வந்து இயற்கை நமக்கு. அழித்த மிகப்ப பெரிய வரமாகும் தோழி கேக்குதா தோழி
கண்டிப்பா தோழர் ஆ கேட்குதுங்க தோழர்
பங்கு வகிக்கிது தோழி இப்ப தண்ணீர் தண்ணீர் இல்லாம உயிர்கள் வாழ முடியுமானு கேட்ட ட்டா வாழ முடியாத தோழி மனிதர் வந்து பெருபாலானது தண் உள்ளது நிரப்பப்பட்டது தோழி இப்ப வந்து மனித உடலுக் தண்ணி இருக்கிறதுனால தா நமது உ உடல் உறுப்புகள் என்ன பது சீராக செயல்படுகின்றது தோழி
கண்டிப்பா தோழர்
தினமும் போதுமான அளவு என்ன பண்ண தினமும் போதுமான அளவு தண்ணீர் என்ன பண்ணு குடிக்கணு தோழி
ஆ ஆமா தோழர்
ஆமாம் தோழி நீங்க கரெட்டா ஒரு நாளைக்கு எவ்ளோ எத்தன லிட்டர் குடுக்கிறீங்க
ஆ ஆ இல்லங்க தோழர் நாங்க வந்து அப்படி அப்பிடியே எல்லாம் அறுந்துவது இல்ல நாங்க எப்டி சொல்ற சமைக்கும் போது தண்ணி கொஞ்சோ மிச்சமாச்சுன்னா அந்த தண்ணியே குடிச்சிக்கிறது சாப்பிடும் போது ஏதோ கொஞ்சோ குடிப்போ வெளில போயிட்டு வந்தா குடிப்போ அந்த மாரி தா நாங்க வந்து தண்ணிய குடிக்கிறோமே தவிர ஒரு நாளைக்கி இவ்ளவு அப்டின்ற மாரி கணக்குல இல்லங்க தோழர்
ஒரு நாளைக்கி ஒரு மனிதர் வந்து என்ன பண்ணு
குடிக்கணு
கண்டிப்பா தோழி சராசரி சராசரியாக ஒரு மனிதர் என்ன வந்து நாலு லிட்டருக்கு மேல என்ன பண்ணனு தண்ணீர் என்பது என்ன குடிக்க வேணு தோழி ஒரு நாளைக்கி அப்ப ஆமாங்க தோழி அப்பதா நமது உடல் உறுப்புகள் ஆரோக்கியமா இருக்கு தோழி
உ
அது மட்டும் இல்லாம இப்போ வந்து வெயில் காலமா இருக்கா இந்த வெயில் காலத் என்ன பண்ணு அதிகோ வெப்பநிலை என்ன பண்ணு நம்ம உடம்புல என்ன பண்ணு இருக்கு அப்ப நம்ம உடம்பு உடம்புல உள்ள வெப்பநிலையை சீராக வைக்க தண்ணீர் மிகவு உதவுது
உ கண்டிப்பா தோழர் உ நீங்க ஒரு நாளைக்கு அது மாதிரி தண்ணி ஆமா இப்ப நீங்க ஒரு நாளைக்கு அது மாதிரி தண்ணீர் குடிக்கிறீங்களா வருந்துறீங்களா
ஆ குடிக்கிறே தோழி நா ரெண்டு டு மூணு லீட்டர் இதுவரைக்கு குடிக்கிறே தோழி ஒரு நாளைக்கி
சூப்பர் நன்றி நன்றி தோழர் ஆ ம் அதுக்கப்றோ நீங்க சொல்லுங்க ரத்த ஓட்ட ரத்தத்துல
இப்ப வந்து ரத்த ஓட்டத்தை என்ன பண்ணுது சீராக வச்சிருக்கு தோழி இப்ப வந்து நெறைய பேதுக்கு ரத்த இரத்தோ இல்லாத இந்த ரத்த சோகைங்கிற ஒரு நோய் வரு தோழி அது எதுனாலன்னா இந்த தண்ணீர் குடிக்காதனால தா தோழி இந்த தண்ணீர் அதிகமாக குடிக்தாலே இப்ப அந்த ரத்த சோகை என்பது வராது ரத்த ஓட்டம் என்பது சீராக நமக்கு கால் முதல் தலைவரை சீராக நடைபெறும் தோழி அப்போ நமக்கு எந்த ஒரு நோயு நம்மது வராது தோழி அவ்ளோ சீக்கனத்துல
கண்டிப்பா தோழர்
அப்பறொ வந்து மனிதர்கள் மட்டு இல்லாத த
ம் சொல்லுங்க தோழ சொல்லுங்க சொல்லுங்க தோழர்
அப்றொ மனிதர்கள் மட்டு இல்லாம தாவரங்களுக்கு என்ன பண்ணுது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது தண்ணீர் தோழி இப்ப தாவரங்கள் வந்து தண்ணி இல்லாம வளருமான்னு கேட்டா கண்டிப்பா வளராது தோழி இப்ப புதுசா ஒரு விதை விதை எடுத்துக்கிட்டா கூட அந்த விதைக் நம்ம தண்ணி விட்ன தா என்ன பண்ணு அந்த விதை வந்து வளரும் தோழி இல்லைன்னா வளருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணாது வளராது அப்ப தாவரொ தண்ணீரை சார்ந்து என்ன பன்னுது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தோழி
கண்டிப்பா தோழர் கண்டிப்பா
ஒரு பயிர் செழித்து வளர வேண்டு என்றால் அதுக்கு என்ன பண்ணு தண்ணீர் மிக முக்கியோ தோழி இப்போ வந்து மழையே பயலன்னா அந்த எடத்துல ஒரு புல் எதனா மொளைக்குமா அல்லது பசுமையா இருக்குமா
வாராது தோழர்
வறண்டு போயி கொஞ்சொ காஞ்சு போயிருக்கு இதே மழை பெஞ்சு பெஞ்சதுனா அந்த எடத்துல என்ன பண்ணு ஒரு மண் தரையில புல் மொளைக்கு நல்லா பசுமையா இருக்கு அதா தோழி சொல்ல வரே
கண்டிப்பா தோழர் உண்மைதா உண்மைதா நீங்க சொல்றது அந்த நீர் ஆ நார்மலா நீங்க சொல்ற மாரி ஒரு நாளைக்கி நாலு லிட்டர் தண்ணி கண்டிப்பா குடிச்சே ஆகணு அத விட்டு ஒரு மூணு லிட்டராது கண்டிப்பா குடிக்கணு அத குடிக்காததுனால தா பல வியாதிகளு அ பல பிரச்சனைகளு வருது தலைல இருந்து சேரி நம்ம நீங்க சொன்ன உள்ளங்கால் வரையுமே வறண்ட ஒரு நீங்க சொன்ன அந்த பாலைவனத்துல எப்படி தண்ணி இல்லாம வறண்டு போய் கெடக்குதுமோ அது மாரிதா நம்மளோட உடம்பு அந்த மாரி ஆயிடு அந்த நீர் பற்றாக்கு குறைனால தா நமக்கு பல வியாதிகளு நமக்கு வருது ஆ ஆ நீர்த்தி அ சொல்லுங்க
அப்றோ வந்து விவசாயம் ஆ கேக்குது தோழி ஆ விவசாயம் வந்து தண்ணீர சார்ந்த விவசாயம் என்னாகுது தண்ணீர் சார்ந்தா இருக்கு விவசாயிகள் என்ன பண்றாங்க அந்த ஆற்றோரத்துல விவசாயம் பண்றவங்க அப்றோ அந்த ஆ கிணத்து கெணத்து பாசனோ வச்சுக்கிறாங்க இவுங்க எல்லாருமே என்ன பண்றாங்க தண்ணீர் சார்ந்தா இருக்காங்க தண்ணீர் இல்லாம விவசாயம் பண்ண முடியுமான் கேட்டா கண்டிப்பா முடியாது இப்ப விவசாயின் வாழ்க்கை க்கு தண்ணீர் ஒரு அடிப்படையாக என்ன பன்னுது உள்ளது
கரைக்ட் ம் ஆமான் தோழர்
மழை நீர் மழை பெய்யாத காலத்துல அ விவசாயிகள் என்ன பண்றாங்க அந்த போர் வாட்டருக்கு என்ன பண்றாங்க ரொம்ப கஷ்டப்பற்றாங்க அப்ப நம்ம தண்ணீர சேமிக்கிறது மூலமா என்ன பண்ணலா அந்த பிரச்சனையுமேனா தடுக்கலா விவசாயத்துக்கு நம்ம என்ன பண்ணலா ஒரு ஒரு பங்கு வகிக்கலா ஒரு உதவி பண்ணி செரிங்களா இப்ப மழை நீர் சேகரிப்பு தொட்டி ஆ அமைக்கிறது உதாரணத்துக்கு அப்ப மழை பெய்யு காலத்தில் இந்த ஏரிகள் குளங்கள் அப்றொ அந்த குட்டைகலா இருக் ல ஆறுகள்லா அதெல்லா தூர்வார்னா இன்னு என்ன பண்லா நம்ம தண்ணி என்ன பண்லா சேமிக்கலாங் தோழி
ச்சுருக்கு ஆமா தோழா
கண்டிப்பா தோழி அப்றோ வந்து ஆ விலங்கு தாவரங்கள் சொல்லுங்க தோழி
ஆ இல்ல இது ஒரு ஒரு நாள் கட்டத்துல பாத்திங்ன்னா இது நம்ம தமிழ்நாடு அரசே நமக்கு வந்து குடுத்துருந்தாங்க நீ ஆ அது என்ன சொல்றது ஸ் நீர்த்தி என்ன சொன்னிங்க சேமிப்பு நீரு நீர் தேக்க தொட் ஆ மழை நீர் சேகரிப்பு தொட்டி வீட்டுக்கு வீடு கண்டிப்பா இருக்கணு அது அவசியோ ஏன்னா நீரோட பிரச்சன ரொம்ப இருந்துச்சு நமக்கு அப்ப தண்ணி இல்லா பற்றா குறைய தீக்கணுன்னா இந்த மாரி வச்சே ஆகணு ஆனா ஒரு சில இடங்கள்லலா பாத்தாங் நாங்களே ஆச்சரியப்பட்டோ அவங்களுக்குலா அ எப்டி சொல்றது ஒரு தெருவுல இருக்கிறவங்களே கூடி போய் அவங்களுக் போய் ஒரு நன்றிய நாங்க சொன்னோ எப்டின்னா அவங்க அழகா அந்த மால்ல மொ மொட்ட மாடிதா அவங்குளுது ஒரு பதினோரு வீடு இருக்கு பதினோரு வீட்டுக்கும் மேல மொட்டமாடியில அவ்ளோ தண்ணி வேஸ்ட்டா போய் சாக்கடைல போய்ட்டு ரொம்ப ஒரு இடத்துல்லா போய் அடச்சிக்கு அதனால பிரச்சனைகள்லா வரு நிறைய பிரச்சனைல்லா அவங்க சந்திச்சியிருக்காங்க இப்ப அத என்னா பண்ணிட்டாங் அழகா அந்த மழை நீீர் சேகரிப்பு தொட்டின் போட்டு அத நேரா என்னா பண்ட்டாங் அங்க வந்து அந்த தெருவுக்கே ஒரு கேணி ஒன்னு இருக்குது ஆ எந்த நாள்லயு அந்த இப்ப இந்த மே மாஷ் த்து லீவுல எல்லா மே மாசத்துலல்லா தண்ணியே இல்லாதப்ப எல்லாரு போய் அந்த கிணத்துலதா தண்ணியே எடுப்பாங்க அப்டி இருந்த எடத்துல அவுரு அழகா அந்த பதினோரு வீட்டுக்கு அ அந்த செய்க குடிநீர் சேம் ண்ணே சாரி அது என்ன சொன்னீங்க
கண்
மழை நீீர் சேகரிப்பு தொட்டிய நேரா டேரக்ட்டா அதாவது அந்த அந்தந்த எடத்துல அவர் வந்து ஒரு இது வச்சுட்டாரு வள வச்சுட்டாரு நீர் மட்டும் போயி அந்த கேணில விழுகற மாறி வச்ட்டாரு அது அவ்ளோ பிரயோஜனமா இருந்ச்சு அந்த தெருவுக்கு சரி ஆம் பக்கத்து தெருவுல இருந்து கூட போய்ட்டு போய் அங்க போய் தண்ணி எடுக்கற மாறி ஆய்ருச்சு எந்த நாள்ல அந்த கேணில மட்டு தண்ணி வத்தவே வத்தாது அப்ப இந்த ஒரு செயல செய்யும் போது தண்ணி இல்லாம போயி அங்க போயி எடுக்கும் போது அங்க உள்ளவங்க எல்லாரு அந்த வீட்டுக்காரவங்களுக்கு போயி அவுங்க போய் நன்றி சொல்லிட்டு வந்தாங்க பரவால்ல இந்த தண்ணிய நீங்க சாக்கடை வழியா விழாம இந்த கேணிக்கே விட்டு இன்னு எங்களுக்கு நீர் குடுக்குற வச்சிருக்கீங்க பரவால்ல பெரிய உதவி இது பண்ணியிருக்கீங்க நீங்க அப்டின்னு சொல்ட்டு அப்ப நீரோட முக்கியத்துவ எவ்ளோ இருக்குது இன்னைக்கி காலைல எந்திரிச்சதுல இருந்து நம்ம நைட்டு படுக்கப் பொறும் வரையிலு நமக்கு தண்ணி இல்லாம இருக்க முடியாது கண்டிப்பா தண்ணியோட தேவை நமக்கு வேணு யா இங்க இருந்தாலு செரி நம்ம இங்க இருந்து ஒரு வெளியூர் போனாலு செரி அ கண்டிப்பா நா முன்னாடில்லா எப்டி சொல்றது ஜூஸ் அது இதுன்னு வாங்குவாங்க ஆனா இப்பல்லாத் தண்ணி தண்ணி பாட்டில் மெயினா இருக்கணு தண்ணி பாட்டில் எடுத்தீங்ளா தண்ணி பாட்டில் கொண்டு வந்தீங்ளா அந்த மாறி தா கேக்குற ஒரு சூழ்நிலை ஆயிருச்சு பரவால்ல அது வந்து தண்ணி நமக்கு ரொம்ப முக்கியம் இப்ப
தோழி ரொம்ப நல்ல விஷயங்கள சொன்னீங்க
ஆமா தோழர் தோழி தோழர் இப்ப டைமிங் இதுல எப்டி நீங்கப் பாப்பீங்க டைமிங் உங்களுக்கு ஓடிட்டுயிருக்குங்களா
அ ஓடிட்டுருக்கு தோழி
எவ்ளோ நேரோ வந்துருக்கு
ஒம்பது நிமிஷம் வந்திருக்கு
அ இன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசலாமே தோழர் பத்து பத்து நிமிஷத்துக்கு மேல பேசலாமே
ஆமாம் தோழி பத்து நிமிஷம்
ஆ நீங்க நடுவுல டிஸ்கண்ட் அ தொடர்ப துண்டிக்காதீங்க இன்னு கொஞ்சோ பேசுங்க ஆ இன்னு இன்னு கொஞ்சோ பேசுங்க தோழர் இத பத்தி
சேரிங்க தோழி அப்போ வந்து தண்ணீர் வந்து மனிதர்கள் மட் டும் தாவரங்களுக்கு மட்டும் இல்லாத விலங்குகளுக்கு என்ன பண்ணுது ஒரு முக்கிய பங்கு என்னப் வகிக்குது தோழி இப்ப காட்டுல வாழ்ற விலங்கா இருக்கட்டு வீட்ல வீட்ல வச்சுக்கிறோ நம்ப ஆடு மாடு கோழி இந்த மாரி விலங்குகளா இருக்கட்டு எல்லாத்துக்கு என்ன பண்ணது ஒரு தண்ணீர் வந்து முக்கிய ப இத பங்க வகிக்கி அப்பறம் வெளியூர்ல இருந்து வர பறவைகள் நெறையா பறவை சரணாலைகள் இருக்கு இந்த பறவை சரணாலயங்கள்லா எதுல இருக்குன்னா பாதி சரணாலயங்கள் தண்ணீர்ல்ல அமஞ்சிருக்கு தோழி ஏன்னா தண்ணீர்ல அதிக அத்தியாவசிய தேவை உள்ளதனால பறவைகள என்ன பண்ணுது வந்து அங்க தங்குது தோழி செரிங்களா ஒரு உயிரினங்கள் தண்ணீரிலே சொல்லுங்க தோழி
இல்ல இது இதையுமே இப்ப நீங்க சொன்ன மாரி நெறைய ஆ தண்ணி இல்லாத அந்த ஆ கோடை வறட்சி காலத்துல தண்ணி இல்லாம நெறைய விலங்குகள் எல்லா இறந்து போயிருதுன்னல்லா சொல்லி சொல்லுவாங்க அப்ப அந்த எடத்துல வந்து இப்ப முன்னா டில்லா அந்த மாரி கெடையாது ஆனா இப்போ ஒரு சிலர்ல்லா என்ன பண்றாங்க இதுக்காகவே அங்க கொண்டு போய் ஒரு டப் அந்த பாத்தரங்கள கொண்டு போய் வச்சு தண்ணிய நெரப்பி வச்சுட்டு வராங்க இதெல்லா பாக்கும் போதோ அவுங்க செய்யும் போதோ நமக்கு ஒரு மனமகிழ்ச்சியா இருக்கு தோழர் பரவால்ல அதுங்களயு ஒரு ஜீவன் வந்து அது நம்மள கடிச்சாலு பரவால்ல ஆனா அதுக்கு தண்ணி கொண்டு போய் வைக்கணு இதுங்களையு பாதுகாக்கணுன்னு சொல்லும் போது உண்மையிலேயே அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமா இருக்கு தோழர்
கண்டிப்பா தோழி இந்த வலைத்தளங்கள்லா கூட அந்த ஒரு குரங்கு கூட வந்து அந்த வாட்டர் கேன் பாட்டில வாங்குது ஆ தண்ணீர் காங்கோ எடுக் பஸ் வலைத்தளங்கள்லா கூட போடுறாங்க அந்த அளவுக்கு தண்ணியோட அத்தியாவசிய தேவை இன்னு இருக்கு தோழி அதற்கு தண்ணீர் கெடைக்காத பட் ற்றாக்குறையினால தா அது என்ன பண்ணுது இப்டி பண்ணுது தோழி
ம் ஆமா தோழர் ஆமா தோழர் ஆ ஒரு எடத்துலல்லா அந்த ஆ அந்த பைப்புல ல்லா பாத்தீங்கன்னா அந்த ஆடோ மாடோ இல்ல இருந்த இப்ப நீங்க சொன்ன மாரி கொரங்கோ அது போய் தண்ணிக்கு தாகோ அது கேட்க முடியாம போய் நிக்கிம்போது அந்த எடத்துல வர ஒரு சின்ன பசங்களோ இல்ல பெரிய ஆளுங்களோ அந்த தண்ணிய குடுக்கு போது உண்மையிலேயே அப்ப இந்த மாரி ஒரு நல்ல மனிதர்களு இருக்காங்க அப்டிங்கறத நம்ப நம்ம மனசு ஏத்துக்குது தோழி ஒரு சிலர் செய்ய மாட்டாங்க ஒரு சிலர் செய்றாங்க அப்டின்னு போது நம்ம மனசு அவ்ளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்குது அந்த வ் ஜீவன்கள் தண்ணி இல்லாம எவ்ளோ கஷ்டப்படுறாங்க அப்டின்றது அந்த பைப்புகிட்ட வந்து அதுங்களுக்கு அடிக்க தெரியாது தெறக்க தெரியாது அப்ப அந்த எடத்துல ஒரு மனிதர் போய்ட்டு இப்ப நார்மலா நம்ம ஒரு நாய்க்குட்டி போகு போதே அத பயந்துகிட்டு ஓடிருவாங்க ஐயோ இந்த நாய் நம்மள கடிச்சிருவோ அப்டின்னு சொல்ட்டு ஆனாலு கடிச்சாலு பரவால்லன்னு தண்ணிய கொண்டு போய் தெறந்து வுடுறாங்கல்ல அது உண்மையிலயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தோழர்
கண்டிப்பா தோழி மிக்க நன்றி தோழி உங்களோட பேசியது
பேசுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தோழர் ம் நன்றி தோழர்